வணக்கம் தோழி
மாலை வணக்கம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
இந்த நானாங்க தோழி இப்பதா தோழி சாப்ட்டு உங்ககிட்ட பேசலான்னு வெய்ட் இருவத் ரெண்டுதாங்க தோழி
நானு சும்மாதான்ப்பா இருக்கே வேலல்லா முடிஞ்சது தம்பி தூங்குறா வீட்ல செரி கொஞ்சோ நேர பேசலான்ட்டு வந்த
சாப்ட்டீளா தோழி
சாப்ட்ட உங்களுக்கு என்ன புடிக்கு சாப்பாட்ல
சாப்பாடுல பாத்தீங்க வேணு தக்காளி சாப்பாடு பிடிக்கு தோழி அப்பற மாங்கா சாப்பா சாப்பாடு பிடிக்கு தோழி ஆ கிளர்னா சாப்பாடுனா தெரியு லா பிடி சாப்பாடு மாங்கா சாப்பாடு அ அந்த மாரி சாப்பாடுலா எனக்கு ரொம்பப்
லெமன் சாதோ அந்த மாதிரிங்களா
ஆமாங் தோழி எனக்கு அதெல்லா பிடிச்சது தோழி உங்ளுக்குங்க தோழி ஆ சமைக்க புடிக்கு தோ
ஆ சா சாப்பறதுல எனக்கு எல்லாமே பிடிக்கு பிரியாணி சாப்பாடு சாம்பாரு கொழம்பு எல்லாமே சாப்டுவே எல்லாமே இனிப்பு வகைங்க ரொம்ப பிடிக்கு அதே மாரி இது அசைவமா சைவமானு கேட்டா அசைவந் தா ரொம்ப புடிக்கு
ம் செரிங்க தோழி எனக்கு அசைவோ புடிக்கு பட் ஆனா சமை கிறது பாத்தீங்கன்னா சைவ மட்டுதா சமைப்பே தோழி மீன் சில்லி போடுவேங் தோழி
நீ ஆ இன்னு கத்துக்கலையோ சமைக்க
ஆஹா இன்னு கத்துக்கலைங்க தோழி
அது பரவா எனக்கு அவ்ளோல்லா சமைக்க வராது நா வந்துட்டு இந்த தொட்டுக்க செய்வாங்கள்ல மீன் ஃப்ரை ஆ இல்ல நா வந்துட்டு அந்த காலிஃப்ளவரு ஃப்ரையி இந்த பன்னீர் கிரேவி மஷ்ரூம் அது தா அந்த மாரிலா சொன்னே ம மெய்ன் அ வந்துட்டு முக்கியமான சாப்பாடுலா சாப்ட ச சமை சாப்ட மட்டுந்தா வரும் சமைக்க வராது
ம் ஓ கே ஓ கே ஓ கே இது பன்னீர்னா அ பன்னீர் கிரேவில்லா செய்யல இந்த முந்திரி நீங்க அறவைல அரச்சு நீங்க போட்டீங்கனா நல்லா இருக்கும்ங் தோழி
ஆமா நல்லாருக்கு அதுவு இல்லாம இப்போ முந்திரி தூளுனு ஒண்ணு கெடைக்குதுப்பா அதுல வந்துட்டு எல்லா வகையான பருப்பு இருக்கு கடைங்கள்ல போய்ட்டு முந்திரி தூளுன் கேட் டோனா அதுல முந்திரி இந்த பாதாம் அதெல்லா வந்து தூளாருக்கு அத நீங்க அரச்சு
எது
சு அ நல்ல சுவையா இருக்கு சுவைய ஏத்தி குடுக்கு இன்னு
ஆ ஆமாங்க தோழி இந்த தேங்காலா அரச்சி அரச்சு ஊத்துறதோட முந்திரி போட்டேலே டிஃப்ரெண்ட்டா இருக்குங் தோழி இதுக்குமே பன்னீர் கிரேவிக்குமே நல்லாருக்கு மஷ்ரூம் கிரேவிக்குமே நல்லா இருக்குங் தோழி நீங்கள் எப்டி நீங்க எப்டிங் தோழி செய்வீங்க தோழி பன்னீர் க்ரேவி
நா பண்ணி கிரேவ் வந்துட்டு நா பன்னீர் வந்துட்டு முதல்ல வந்துட்டு டு வறுத்து வச்சருவே அப்ப வெண்ணைல போட்டு வறுத்து வச்சுட்டு
ஆ
கே கொட மொளகா வெங்காயோ எல்லா வஸ்குவா கௌ கட்ட வடிவத்தில கட் பண்ணிப்பே அத அத வ அ அதுக்கப்பறோ காஷ்மீரி சில்லி மொளகா இருக்கு இல்லைங்களா அது அ முந்திரி தூளுன்னு சொன்னேல அது அதல்லா போட்டு அரச்ச எடுத்து இதெல்லா போட்டு நல்லா சாட்டே பண்ணிட்டு போ கொதிக்க வச்சுட்டா அவ்ளோதா முடிஞ்சிருச்சு
ஓகே ஓகேங் நா பாத்தீங்க அப்டினா வெங்காயோ தக்காளி எல்லா அ நல்லா வதக்கிட்டு அப்றம் பாத்தீங்க அப்டினா அ பன்னீர பன்னீரு ஆ க இது இருக்குலிங் சோளம் இருக்குலைங் தோழி
ஆமா பே ஆ சுக் மக்காச்சோளம் பேபி கானுங்களா
அ பேபி கான்ஸ் அதையுமே நா அட் பண்ணுவங் தோழி ஆ வெங்காயோ தக் தக்காளி போட்டு வதக்கிட்டு அப்புறம் பாத்தீங்க அப்டின்னா அது கூட முந்திரி போட்டு அப்பயே நா அரவேலைய போட்டு அரைச்சிருவேங்க தோழி அரைச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இல்ல எண்ணெய் ஊத்தி அ பட்ட கிராம்பு
அதான் மெயினான ஸ்பைஸஸ்லாம் போட்டு
ஆ ஆமாங்க தோழி ஸ்பைசஸ் எல்லா போட்டு திரும்ப இதுலேயு வெங்காயோ தக்காளி போட்டு நல்லா வணக்கிருவங் தோழி வதக்குனதுக்கு அப்புற பாத்தீங்கன்னா இந்த அ காளான் இது பண்ணி ர்லா இருக்குலைங்க தோழி பன்னீர வந்து எண்ணெயில நல்லா வறுத் த்துட்டு அத போட்டுட்டு அப்புறோ அரச்ச அரவைய எடுத்து இதுல ஊத்திருவேங்க தோழி அப்பறந்தா தோழி மசாலாவே ஆட் பண்ணுவே சிக்கன் மசாலா
அந்த மாரி மசாலாவ ஆட் பண்றதுக்கு பதிலா நீங்க இது மசாலா வந்துட்டு மா இந்த சிக்கன் மசாலா போட்லாமா எனக்கு தெரியாதே
ஆ போடலாங் தோழி நல்லா இருக்கு தோழி ஆச்சி சிக்கன் மசாலா இருக்கிலைங் தோழி அதுதாங் தோழி யூஸ் பண்ணுவோ சிக்கன் மசாலாவும் போடுவோ மட்டன் மசாலா ரெண்டுத்தையுமே போடுவோம் தோழி அப்பறோ கொத்தமல்லி பொடி வீட்லேயே அரைச்சு வெச்சுருப்போங்க தோழி அது ஒரு ஸ்பூன் போடுவாங் பொடி இது நீங்க பட்ட பொடி நீங்க அரைச்சி வெச்சிருப்பீங்ளா தோழி பட்ட கிராம்பு அ இதெல்லா போட்டு அரைச்சி வச்சிருந்தா அது ஒரு ஸ்பூன் மட்டு போட்டா போதுங்கு தோழி அது போட்டு போட்டு உப்பு போட்டா போதும் இந்த மசாலா போடணும்முங்குற அவசியோ இருக்காதுங்க தோழி வீட்டுலையே மொள ஆ கரமசலா ஆ ஆமாங்க தோழி வீட்லயே மொளகா அரைப்பாங்லைங் தோழி அ ஆ வர மொளகா அப்பறோ பத்தீங்கன்னா சுக்கு ஏலக்கா இது எல்லாத்தையுமே போட்டு் ம் மெளகுவெடி மொளவெடியா போட்டு தூள்வ பண்ணி வச்சிருப்பாங்கன்னு தோழி அதே பாத்தாலுமே இன்னே சுவையா இருக்கும் தோழி சாம்பார் தூள் மாரியே அரைச்சு வெச்சிருப்பாங்க தோழி வீட்ல
வீட்ல ஆமாம ஆமா ஆமா வீட்ல அரைச்ச மொளகாதூளே போட்டுக்கலா
உம் ஆமாங்க தோழி இல்ல னா இப்ப அந்த மசாலாக்கு பதிலு இந்த பட்ட கிராம்பு அப்றோ கொத்தமல்லி இருக்குல்லலைங்க தோழி எல்லாத்தையுமே அந்த சுவை அதிகமா இருக்குங் தோழி
சுவை அதிகமாக இருக்கு நா நீங்க சொன்னது வந்துட்டு நா வீட்ல அரைச்சிதா யூஸ் பண்ணுவே அத பயன்படுத்துவே தனியா தூளு வீட்ல அரச்சது அதுக்கப்றோ காஷ்மீரி சில்லி பவுடரு கலருக்காக யூஸ் பண்ணுவே நீங்க மே சிக் ஆ அ அ அந்தத் கறி மசாலா சொன்னீங்க இல்லையா அது புதுசா இருந்தது நா இந்த வாட்டி செஞ்சு பாக்கறே உங்ககிட்ட சொல்ற எப்டி இருக்குன்னு
ஆ ஓகேங்க தோழி ஓகேங்க சொ நீங்க எல்லா பொடியுமே நீங்க வீட் லீ நீங்க அரைச்சி வெச்சிருப்பிங்கலைங் தோழி
இல்லல்ல அம்மா வந்துட்டு மோ இருக் மட்டன் மசாலாவும் சாம்பார் தூளும் அது ஜேச்சிருக்காங்க அதா மொளகாத்தூளு அந்த மொளகாத்தூளு சொல்லுவாங்க இல்லையா அது அந்த இதெல்லா அவங்க அரைச்சி வச்சிருக்காங்க அதே யூஸ் பண்ணிக்க வேண்டியது தா
செரி செரிங்க தோழி ஆ சமளி ரைஸ் சமையல்ல உங்களுக்கு என்னங்க தோழி ரொம்ப பிடிக்கு
நா சமைக்கல்லா மாட்டே சொன்னேல்ல சாப்புடுவே
இல்ல இல்லைங் தோழி நல்லா சமைப்பே சமைச்சா எனக்கு இது ரொம்ப புடிக்கு நா சமைச்சு சாப்பா
பிரியாணி நல்லா ச பண்ணுவே எங்க வீட்ல இருக் க்கோவ்ங்களுக்கு வந்துட்டு பன்னீர் எங் பைய எ பையனுக்கு வந்துட்டு பன்னீர் பண்ணா புடிக்கு மஷ்ரூம் பண்ணா புடிக் க்காது வந்து பண்ணுவே
செரிங்க தோழி நா பாத்தீங்கன்னா வெ வெஜ்ல எல்லாமே நல்லா செய்வேங் தோழி எனக்கு நான்வெஜ் மட்டு அந்தளவுக்கு செய
ஜ் வராது எனக்கு அதா அசைவந்தா செய்ய வரு வெஜ் வராது
செரி ஓகே ழி
அது சா நல்லா செய்வே சா ஏனா நம்ம சாப்புட்ணு இல்லையா அதுக்காச்சு நம்ம நல்லா செய்யணு இல்லியா
ஆமாங் தோழி எனக்கு நான்வெஜ் செய் வீட்ல யாரு சாப்ட மாட்டாங்க தோழி வீட்டல எல்லாருமே வெஜ்ஜு நா மட்டுந்தா நான்வெஜ்ஜ வெளியே போய் நல்லா சாப்புடுவ
வெளிய போய் நல்லா சாப்டுவேங்க தோழி
ஓ ஊ என்ன லீவ்ல்லா முடிஞ்சுதுங்களா இப்பதா முடிஞ்சுதுங்களா உங்களுக்கு போயல
இல்ல இல்லங்க தோழி எனக்கு முடிஞ்சு ரெண்டு மாச ஆகுதுங்கு தோழி
ஆ ரெண்டு மாச ம் ஆ எங்கே போயிருந்தீங்க என்ன பண்ணீங்க லீவ்ல
லீவுல பாத்தீங்க அப்டின்னா சுற்றுலாத்தலம் போனேங்க தோழி சுற்றுலாத்தலம்னா தஞ்சை பெரிய கோவில் போயிட்டு வந்தேங் தோழி அப்புற இங்க ஊட்டி போயிட்டு வந்தேங் தோழி
அதுவு நல்ல எடந்தா நா ஊட்டி போய்ருக்கே ஊட்டி வந்துட்டு எப்போ போனேன்னா ரெண்டு ஒருட்டி ஃபேமிலியோட போனா ஒருட்டி கைப் பந்து தெரியுமா வாலிபால் அதுல டிஸ்ட்ரிக்ல ஜெயிச்சதுனால கூட்டு போனாங்க ஸ்கூல்ல இருந்தே
ஓகே ஓகேங்க தோழி மிகவும் நன்றிங்க தோழி
ம்
இது ஊட்டில பாத்தீங்கன்னா கர்நாடகா தோட்டம்னு சொல்லி ஒரு தோட்டம் தோழி அதுல பாத்தீங்க அப்டின்னா பொட்டானிக்கல் தோட்டத்தோட கர்நாடகா கோட் தோட்டத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப நெறைய பூக்கள்
பூக்கள் அதிகமா இருக்கு இல்லையா பராமரிக்கிறாங்க அதுவு இல்லாம அதுல வடிவம் எல்லா செம்மையா இருக்கும் அந்த வடிவத்துல ஆ அந்த டீட்டெய்லிங் நல்லா பண்ணிருப்பாங்க ம் அதுதா அந்த வடிவரு த்த நல்லா பண்ணிருப்பாங்க நல்லா பராமரிப்
ஆ அதுதா சுத்தி பண்றது பாத்தீங்க அப்டின்னா நல்லா இருக்குங்க தோழி அவுங்க பண்ற ஒவ்வொரு ஒர்க்குமே நல்லா இருக்குங்க தோழி
ஆமா அவுங்க என்ன பண்ணிருந்தாலுமே இப்ப நம்ம பொட்டானிக்கல் கார்டன் வந்து அது பராமரிக்கிறதுல் அவ்வளவா ஆனா அந் இந்த புதுசா வந்துருக்கறத வந்து பராமரிக்கிறாங்க
ஆமாங்க தோழி பொட்டானிக்கல் கார்டன் பார்த்தீங்க அப்டின்னா வெறும் ஃபுல் தர மட் ட்டங் தா தோழி அதிக கண்ணுக்கு தென் படு இங்க பாத்தீங்கன்னா ஃபிளார் ஆ பூக்கள் எல்லா அதிகமா இருக்குங்க தோழி
ஆ இதுக்கு போனீங்களா படகு ஓட்டுறதுக்கு
ஆ படகு ஓட் ட்றத்துக்கு போனும் தோழி பட் ஆனா அங்க வந்து இ சேவை கெடையாதாங் தோழி ஒன்லி பணமா மட்டுந்தா வாங்குவாங்களான்னு தோழி இது எங்களுக்கு தெரியாது தோழி வெளியவே நின்னு பாத்துட்டு வந்துட்டோ தோழி
வெளியவே நின்னுப்பா அங்க அதுக்குன்னு ஒரு எடொ இருக்குப்பா நீங்க அங்க கேட்டுயிருந்தீங்கன்னா சொல்லியிருந்து பாங்க நீங்க வந்துட்டு இ சேவை பண்ணிங் அதாவ்து மொபைல் அ தொலைபேசிலிந்து அனுப்ச்சீங்கன்னா அங்க வந்துட்டு உங்குளுக்கு கைல குடுப்பாங்க அப்டி ஒரு எடொ இருக்கு நீங்க அங்க யாராச்சி கேட்டு இருந்தீங்கன்னா சொல்லியிந்திருப்பாங்க
ஓ செரிங்க தோழி அடுத்த தடவ
அடுத்த தடவ போனீங்கன்னா பண்ணுங்க ஏன்னா அது இருக்கு அங்க சா அங்க வெளிய சாக்லேட்லா விப்பாங்க இல்லயா இனிப்புலா விப்பாங்க இல்லயா அதுக்கு பக்க த்துல கொஞ்சோ போனீங்கன்னா அங்க இருக்கு
ஆமாங் தோழி
ம் அப்றோ காஃபி டீலா ஆச்சுங்களா தேநீர்லா குடிச்சுட்டிங்களா
ஆ ஆமாங் தோழி அங்க பாத்தீங்ன்னா இதுக்குன்னு தொழில் நுட் தொழில் நுட்ப ப்ளேஸ்னே நறையா இருக்குங் தோழி ஆ தொழிற்சாலை இருக்குங் தோழி தேன் இது பாத்தீங் தேயிலை தொழிற்சாலையு இருந்து சே அதே பக்கத்துலே இனிப்பு சம்மந்தப்பட்ட பொருள்கள் நறையா இருந்துதுங் தோழி கொக்கோபீட் அது மூல்யமா நறையா புகைப்படங்கள் நறையா வெச்சிருந்தாங்க தோழி சாக்லேட் அ இனிப்பு பண்டங்கள் தா தோழி அங்க நறையா இருந்துது டீ ஃபேக்ரிங்கெறது ஆனா டீ தேநீர் இலைல்லா பாத்தீங்கன்னா அந்த அளவுலுக்கு எங்ககிட்ட காட்டவே இல்லங் தோழி
நீங்க அதுக்குன்னே ஒரு தொழிற்சாலை இருக்கு அங்க போய்ருந்துயிருக்கலா ஓ ஏ ஊட்டில ஃபஸ் ட்டு அ மொதல் தொழில்சாலை எங்கு தொடங்கப்பட்டதோ அது அதுக்குனு ஒரு எடொ இருக்கு அது அதுவு அங்க இது தா டேஸ்ட் தா அ சு சுற்று சு ற்று பாப்பாங்க இல்லயா இப்ப எப்டி நாம வந்துட்டு படகோட்டு ருது அதுக்கப்பறோ அந்த தொட்ட பெட்டாலா போய்ட்டு பாக்கறோ
ஆமாங் தோழி
அந்த மாரி அதுவே ஒரு தொழிற்சாலே வந்துட்டு இதுக்குன்னே இருக்கு அ சுற்று சுற்று ம் சுற்றுலா பயணிகள் வந்து பாக்கணுன்றதுக்னே ஒன்னு இருக்கு அங்க போய் நீங்க பாத்துருந்து இருக்கலாம் எல்லாமே அப்டியே பறுச்சு எப்டி பண்றாங்கன்றதல்லா காட்டுவாங்க உங்குளுக்கு ஹலோ ஹலோ செரி உங்களோட பேச்த்தது ரொம்போ மன நிறைவா இருந்துது நா அடுத்த வாட்டி சந்திக்கிற நன்றி
ஆ தோழி இது ஒங்கெள